ஹலோ தோழி,
ஆ வணக்கம் எப்டி இருக்கீங்க கேக்குதா ஹலோ எப்டி இருக்
கேக்குதுங்க உங்களுக் கேக்குதா வணக்கம் நீங்க எப்டிருக்
கேக்குது கேக்குது உ உங்களுக் கேவ்
ஆ சொல்லுங்க எதுன்னு இல்லல்ல இதுல அதுதா வந்
அப்படியா சரிங்க செரிங்க எப்டிருக்
இப்ப கரெக்டா இருக்கே கரெக்டாருக்கு கரெக் நா நலமாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
நல்லா இருக்கேன் பசங்கலா நல்லாருக்காங்ளா
ம் எல்லாரூ நல்லாருக்காங்க எல்லா ஸ்கூல் போயிட்டாங்க
ஓ அத் தேதா இங்கேயூ
கொழந்தங்க அப்படிங்களா சரி சரி சரி ம் ஓகே ஓகே சரி சரி சரிங்க ஆமா அமைதியா நிசந்தமா இருக்கு ஒரு மன அமைதியோட இருக்கேன் ரிலாக்ஸா ஆமா
ஆஹ் அப்புடியே நினைக்கிறோம் ஆனா பச பசங்க இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு மேல ஃபீல் ஆகுது அவங்க வீட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு
ஆமா ரொம்ப சுட்டி தனம் பண்ணுவாங்க இல்லைங்களா நம்மளுக்கு நேரம் போகறதே தெரியாது அது கரெக்டா அந்த வேலைகளும் சரி கரெக்டா டைம் கரெக்ட்டா நேரத்துக்கு நேரத்துக்கு எல்லாம் சரியா பண்ணிடுவோ
அப்புடியா அதான் நீங்க ஆசிரியரா இருக்கீங்களா
வீட்டுலதான் இருக்கேன் அ என் வீட்டு வேல ஆமாம் அப்படிங்களா கண்டிப்பா ந தேங்க்யூ நன்றி நன்றி
கேட்ட ஆசிரியரா இருக்கீங்களா அப்டின்னு
ஆசிரியா இல்ல ஹ ஆனா குழந்தை குழந்தைங்களுக்கு தமிழ் இதெல்லாம் கொஞ்சம்
அப்படிய நல்லது இப்போ இப்போ இருக்கிற குழந்தைங்களுக் கு இங்கிலீஷ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தமிழ் வரமாட்டேங்குது எந்த கே வரணும் எந்த எந்த ரெட்ட சுழியா ஒத்த சுழியா துணைக்கால் வரணுமா வரக்கூ டதா அது
ரொம்ப ரொம்ப சந்தேகமா இருக்கு அதுல வந்து எ கொழந்தைய வந்து நாங்க வந்து வே தத் து எடுத்து வ இப்போ ஒரு எட் த்து வளத்துட்டு இருக்கோ ப்ச் அப்டின்னா ஆமா ஆமா எங்க சொந்த பந்தத்துல அந்த கொழந்த படிப்பு ரொம்ப மோசமா இருந்ததுங்ளா சேரி அந்த கொழந்தையோடைய ய வருங்காலோ இது வந்து ரொம்ப இதாயிடுன் சொல்டு நாசமாயிடு அவள வா வாழ் கையே வாழ்க்கை தரமே இதாயிடு இல்லைங்ளா ஆனா அதனால நாங்க எடுத்து இப்பொ அவள ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லாமே பாத்துட்ருக்கோ கோ அதனால அவளுக்கு சொல்லிக்குடு இருக்கறனால இப்பதா அவளுக்கு அந்த லா ளா ழ வந்து உச்சரிப்பே வர மாட் டேனுது
அந்த உச்சரிப்பு சரியா வந்துட்டாலே எழுத்துப்பிழை இல்லாம எழுதி
கண்டிப்பாங்க எந்த எந்த இதுக் கு எந்த லா போடணு எந்த இதுக்கு துணை கால் போடணு அப்படின்றது தெரிஞ்சாலே நம்ப கொழந்தைங்க வந்து நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க வந்ததுக்கும் இப்பதுக்கும் எழுத்து கூட்டி படிக்கிறாங் க அந்த அளவுக்கு நா கொண்டு வந்துட்டே அது அதே மாரி நடனமாடி அப்டி அந்த கக ஙங லா அது ஒரு டா டான்ஸாவே ஒரு பாட்டு போட்டு அது பண்ற மாரி நடிச்சே காட்டு அத அந்த இத கொண்டு வர்ற அளவுக்கு அவ்வளவு இது பண்ணியிருக்கே முயற்சி பண்ணி ஆமா ஓ ஓரளவு படிக்கிறா இப்ப எழுத்துக்கூட் படிக்கிறா
ஆ நா கல்யாணத்துக்கு முன்னாடி டியூஷன்லா எடுத்துட்டுருந்தே தெரு பசங்களுக்கு ஆ இப்ப ஏம் பசங்களு பசங்ளுக்கு சொல்லி் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருக்கு அப்டி இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அதுங்களுக்கே க அவங் புரியறது இல்லைங்களா இப்ப நாலு குழந்தைய வச்சு நம்ம ஒன்னு ரெண்டுமா சொல்லி கொடுக்கறது ஓகே ஒரே குழந்தைக்கு மொ மொத்த சொல்லி் கொடுக்கறது அவங்க சுலபமா இருக்கும் ம்ஹா அதுதா அதா
அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொத்து சேர்க்கு சேர்த்து வைக்கிறத விட விட படிப்பு சேர்த்து வச்சு
அது உண்மைங்க உண்மையாங்க சொத்தெல்லாம் வந்துங்க இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு அழிஞ்சு போயிடும் படிப்புன்றது வந்து கல்வி நீங் இந்த ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வேண்டியது அவங்க சம்பாதிச்சுக்குவாங்க நிலையா நிக்
ஆமா
அ அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு சக்தி வரும் எப்டின்னா நம்மளே சம்பாதிக்கிறோ நம்ம படிக் படிச்ச படிப்புல நம்ம சம்பாதிக்கிறோம் அடுத்தவங்களோட உழைப்புல வந்து நம்ம உட்காந்து சாப் அப்டி இல்லேன்னுபோது அது ஒரு தனிப்பட் கர்வமா இருக்கு
ஆமா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம இருக்கு அப்படின்னு சொ இப்போ நான் வந்து ம் இதெல்லாம் பண்ணேன் டுவெல்த் முடிச்சுட்டு எங்களோட அரபி இதுலதான் படிச்சேன் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைலே என் என்னால வெளியே என் பசங்களை விட்டுட்டு நான் வெளியே போய் என்னால வேலை செய்ய முடியலை
ஆமா ஆமா ஆமா
ஆள் இருக்காங்க இருந்தாலும் நம்ம இருந்து நம்ம பார்த்துக்கிற மாதிரி வரல நாளைக்கு ஒரு சொல்லு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம்
நீங்க வேற காலையில என் கணவரை கொண்டு போய் விட்டுட்டாரு நான் அவ ஸ்கூல்ல போய் கேட்ல என் என்ட்ரி ஆனாளா அவளை விட்டுட்டு உள்ளே வரைக்கும் கிளாஸ் ரூம் வரைக்கும் போனாளா என்ன இல்ல பார்த்துட்டு தான் வர சொல்லுவேன் அது வரைக்கும் அந்த கேட்டுக்கிட்டேயே நில்லுங்க உள்ள விடலன்னா நின்று உள்ளே வந்து கரெக்டா அந்த கிளாஸுக்கு போய் உட்காராளா வகுப்புக்கு போய் உட்காராளா அப்படின்றத வந்து உறுதிப்படுத்திட்டு தான் வர சொல்லுவேன் அதே மாதிரி சாயந்திரம் என்ன பண்ணுவேன் அவங்க மூன்றை மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க நான் இங்க மூணு மணிக்கெல்லாம் இங்க அங்க போயிட்டு ஒரு பத்த பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மின்னாடியே நின்னுடுவேன் கொழந்த வந்து கரெக்ட் நம்ம அவ கிளாஸ் ரூம்ல இருந்து கரெக்டா என் கையில வந்துடணும் அவ்வளவு தான் ஏன்னா இப்ப அந்த சான்ஸ் நம் இப்போ அவங்களுக்கு தப்பு செய்யறதுக்கு நம்மளே சில விஷயங்களுக்கு விடக்கூடாது இல்லைங்க
ஆமா
ப மத்த பசங்கள்ட்ட பேசுறது இப்போ எங்க புள்ளை எல்லாம் எல்லாமே பையன் பொண்ணு ரெண்டும் சேர்ந்து படிக்கிற ஸ்கூலு அதனால வந்து நம்ம நம்மளும் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இல்லையா
ஆமா இப்போ மெயினா அப்படிதாங்க இருக்கு பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே
கண்டிப்பா கண்டிப்பா அது ஓ த வெறு பிள்ள பெண் பிள்ளைங்க படிக்கிற இதுன்னால அது வந்து கான்வென்ட் மாரிதா இருக்கு ம்
நம்ம இப்ப செல ஸ்கூல்லலா எப்டினா ஒரு ஹையர் கிளாஸ் போறாங்கல்ல ஆ மேல்நிலை வகுப்புக்கு போ கும் போது பிரிச்சிர்றாங்க பாய்ஸ்க்கு தனியா கிளாஸு அ கேள்ஸ்க்கு தனியா கிளாஸு அப்டின்னு
பா
ஆமா
அது அது அதுதா நல்லது ஏன்னா ஒரு ஆறா வகுப் புக்கும் மேல அதுங்களுக்கு கொஞ்சோ அறிவு தெரிய ஆர முச்சறது அஹ் அப்போ வந்து ஒரு சில கொழந்தைங்க என்ன பண்ணோ ஆம்பள பசங்க பக்கத்துல உக்காந்தா கொஞ்சொ தள்ளி ஒக்காருவாங்க அவுங்களுக்கே அது தெரிய வரோ கொஞ்சொ கொஞ்சொ அ அப்பதா அவங்களுக்கு முழுசா அறிவு வற்ற மாரி நெனச்சுக்கோங்களே இப்பல்லா அது கொழந்த தனத்துல தா இருக்கோங்க அஞ்சாங் கிளாஸ் எல்லா இருக் க்கும் போது ம் உங்களுக்கு எத்தன குழந்தைங்க
இரண்டு பசங்க
சேர் சேரி நானு இப்ப இ இவ் இவ்வள எடுத்து ஒன்றர மாசோ ஆச் ச்சுங்க ஒம்போது ஒ ஒன்ப எட்டு முடிஞ்சு இது ஒன்பது ச தொடங்கி இருக்கு
ஓகே ஓகே ஓகேங்க எய்ட் இயர்ஸ் ஆகுதா
ஆமா
ஓகே ஓகேங்க
எட்டு வருஷோ தா ஆகுது எட்டு வருஷோன்றது ஒம்போது வருஷோ லன்ச்சுலா நானு காலைலியே குடுத்துடுவேங்க சாப்பாடு அ இதெல்லா சாதொல்லா மிக்ஸ் பண்ணி அப்பளோ அதெல்லா வெச்சு குடுத்துடுவா பொரியலு அந்த மாரி அப்ரோம் வந்து அப்போ ஒரு பதினோரு மணிக்கு பிரேக் விடுவாங்க இல்லலைங்களா அப்போ வந்து ஒரு ஃரூட்ஸ் ஆமா ப்ரூட்ஸ்சு பிஸ்கட்டுக்கு கிரீம் அது கிரீம் பிஸ்கட் எதனாச்சும்
அப்படியா அந்த ஸ்கூல்ல எல்லா வெளி ஐட்டம் எல்லா வெளி பொருட்கள் எல்லா சாப்பிட
ம்ஹ ஹ நா இல்ல இல்ல இல்ல அனுமதிகறது இல்ல அவுங்க
ஆஹ் ஆஹ் நல்லது எங்க பையன் ஸ்கூல்ல எல்லா அப்டிதா ஸ்கூல் பொறந்த நாளுக்குலா சாக்லேட் எல்லா கெடையாது அந்த மல்லாட்ட கேக்கு எள்ளு கேக்கு ஆஹ் அந்த மாதிரி எங்க ஊர் ஸ்டைல நா மல்லாட் அப்டின்
ஆ எங்க இங்க வந்து வந்து மில்லட்டுன்னுவாங்க அது ச ஆமா எல்லா த தானிய வகைகள் சேந்தது
இல்ல நாங்க அந்த வேர்க்கடல
வேர்க்கலைங்களா ஆ ஆமா ஓ அப்படி சொல்லுவிங்களா இங்க வந்து கடல மிட்டாய்னு சொல்லுவாங்க ம் ஆமாமா அது நம்ம பு அது ஒரு டிஃப இது தனிப்பட்ட முறைல இருக்கு
ஆமா எங்க சித்தி ஊர் சைடுல்லா கல்ல முட்டாய் அப்டினுவாங்க சக்கரைய வந்து நாங்க சக்கரண்ணுவோ எங்க சித்தி தி சைடெல்லா சீனி அப் டின்னுவாங்க சீனி சீனி போட்டியா அப்டி
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
உங்க ஊர் சைட்ல அது மாரி எத வித்தியாசமா நீங்க சொல்விங்க
நாங்க ஒ அந்த மாரி எல்லா ரொம்ப வித்தியாச எல்லா கெடையாதுங்க
ஆ ஆ சரி உங்களுக்கு எதோ
இல்ல இல்ல இல்ல அது இல்ல இல்ல அது ன் அது கட் பண்ணியாச்சு அது ஆ வேற ஒன்னு ஆ அப்பறம் நீங்க சொல்லுங்க உங்க உங்க ஊரு சைடு வந்து எப்டி மழையெல்லா இப்போ
ஆ நேத்து சாயங்காலந்தா மழ சாய்ங்கால ஒரு அஞ்சு மணில இருந்து நைட்டு ஒரு பத்தர மணி வரைக்கு விட்டு விட்டு இடைவெளி விட்டு விட் டு பேஞ்சிச்சு ஆனாலு அந்த பேஞ்ச சொவடே இல்லாம இப்ப வெயில் அடிக்குது
ஆமா எங்களுக்கு வந்து அ மா சாய் மா சாய்ங்கால ஆனா நல்லா காத்து வரு இங்க தென்ன மரல்லா இருக்கு கில்லிங்ளா செம காத்து வரு
ஓ ஆமா கொசு அஞ்சு மணிக்கு மேல கொசு வ
பயங்கரமா கொசு கடிக்கு ஆ, ம்
வீட்டு பக்கத்துலயே மாமர இருக்கு க்கே மரம்ல்லா இருக்கிறதுனால கொஞ்சோம் பரவில்ல மரம் இல்லாத இடத்தெல்ல கொஞ்சம் நெனைச்சு பாத்தாலே பயம்மா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ஒரு அனல் காத்து மாரி வீசும் உம் பண்றேங்க ஓகே ஓ காலநிறை முடிஞ்சிருச்சுங்களா நமது டைமிங் ஓகே ஆஹ் செரிங்க செரிங்க
செரிங்க நன்றிங்க வச்சர்றேன்